நல்லா வந்துச்சா
அ வணக்கம் என்ன பண்றீங்க நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்க
ம் என்ன பண்றீங்க ஒர்க் போறீங்ளா காலேஜ் போறீங்ளா ஓ ஹவுஸ் ஓயிஃப்பா இருக்கீங்ளா
ம் நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்ளா
நா ஒர்க் போல காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிற ம்
படிக்கிறீங்க
பி காம் ஜென்ரல் படிக்கிற
சரி சரி அதுவ் நல்ல வேல்யூ இருக்கா
அ வேல்யூ இருக்கு
அ அ சாப்ட்டாச்சி மதியோ இன்னோ சாப்பிடல
மதியோ இன்னோ சாப்டலையா
அ இனிமே தா சாப்டனோ காலையில தோச தேங்கா சட்னி நீங்க சாப்
எல்லார் வீட்லயு தோச தக்காளி சட்னி கார சட்னி
ஆமா அது ரெகுலரா நம்ம ஏரியால்ல அதேதானே இருக்கோ
ம் ம்
அதிகமா என்ன தோச இட்லி சப்பாத்தி
அதனாலே நா காலையில சாப்பட்றதே இல்ல வீட்ல ஹலோ
ஆ கேக்குதா
அ இந்த மாரி டிஃபன் செய்தனாலதா நா காலையில சாப்டாமயே வந்துருவ என்னிக்காச்சோ சாப்பாடு வச்சு சாம்பார் எதாச்சு வெப்பாங்க டிஃபன் எனக்கு புடிக்கே புடிக்காது காலையில
ஆ அப்போ என்ன சாப்டுவீங்க காலையில
கடையில கடையில வேணா சாப்டுவ பூரி இட்லி வீட்ல வே புடிக்காது அன்னால சாப்ட மாட்ட காலையில
அ கடையில வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இருக்காதுல்ல வீட்ல சாப்ட்டிங்ன்னா ஹெல்த்தியான ஃபுட் இருக்கோ
ம் ஆனா டேஸ்ட்டு இருக்காது
டேஸ்ட்டு முக்கியமா ஒடம்போட ஆரோக்கியோ முக்கியமா
ஆரோக்கியோந்தா முக்கியோ
அ டேஸ்டுக்கு சாப்புட டாது எப்பவாது சாப்புல்லா ஓகேதா ஆனா டெய்லின்னா வெளில தா சாப்டுவேன் சாப்ட கூடாதுல்ல
ஆ நா சொல்றது எப்டின்னா இப்ப சாப்பாடுன்னா அதிகமா சாப்புல்லா இதே இட்லின்னா ரெண்டு இட்லி மேல சாப்ட முடில என்னால அதனாலதா சொல்ற
ஆ ரெண்டு இட்லி காலையில நீங்க வந்து ஆ இட்லி வேற என்ன வீட்ல கேக்குறீங்க பூரி போடுவாங்க சப்பாத்தி போடுவாங்க தோச போடுவாங்க அவ்ள்தா உப்மா கண்டிப்பா பசங்க சாப்பிட மாட்டீங்க உப் மா வேணாம்பீங்க ஆ
ஆனா செய்றதே இல்ல வீட்ல
ஹெல்த்தியா எதாவ்து குடுக்கலாம்மா அந்த ராகி இந்த கம்பு தினை அந்த மாதிரி எதாவ்து தோச ஊத்தி குடு டுத்தா கண்டிப்பா அதெல்லா சாப்பிட மாட்டீங்க அதா பசங்க பொதுவாவே ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்க
அது ஆமா அது உண்ம தா
அதே இட்லி நாங்க சுட்ற இட்லியே தா கடையிலயு சாப்டுவீங்க ஆனா அந்த கடையில உள்ள இட்லி தா புடிக்கும்
ஆமா
ஆ அது அவங்க சோடா உப்புல்லா போட்டு ஊத்தி குடுப்பாங்க அதனால அது உனக்கு சாஃப்ட்னஸா இருக்கிறதுனால அது புடிக்கும் உங்களுக்கு
ம் அதே போல பிரிஞ்சி கட இருக்கும் காலையில போயிட்டு பிரிஞ்சி சாப்ட்டு முப்போர்வா
ஆ
அ அத சாப்ட்டு வந்துருவ
செரி செரி அ பிரிஞ்சுல்லா முப்பத்ரூபாய்க்கு குடுக்குறாங்ளா எப்டி ரோட்டு கடையா இல்ல கடையிலேவா
கடைல கடையில இக் கடையும் இருக்கு ரோட்டு கடையும் இருக்கு அ எங்க எங்க எங்க வீட்டு சைடு எங்க வீட்டு சைடு கட இருக்கும் கடையில போயிட்டு வாய்ன்னு வந்துருவோ
ஆ சேரி சேரி பரவால்ல முப்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்கன்னா பரவால்ல தா ம்
உங்க சைட்லா குடுக்க மாட்டாங்களா முப்பது ரூபாய்க்கு
இங்கெல்லா நாப்பதா அறுவதா தெரியல எனக்கு அது நா வாங்னதே
எ எங்க எங் எங்க ஏரியால இருவரூவால இருந்து ஸ்டார்ட் பிரிஞ்சு ஸ்கூல் பசங்களுக்காக
ஆ பரவால்ல அங்க வெச்சி நடத்துறவங்க நல்ல மனசு உள்ளவங்க போல ஆனா எங்க ஏரியாலை லா அதுறு அறுவது மேக்சிமம் இந்த தயிர் சாதோ அந்த லெமன்னு அந்த மாரி ஐட்டோ எல்லாமே அறுவது ஆனா பிரிஞ்சாதோ அறுவது ரூபாதா இருக்குனு நெனைக்கிறே எனக்கு சரியா தெரில நா வாங்குனதில்ல அதுனால எக்கு தெரியல நான் மேக்ஸிமம் வீட்லல்லா கடையில்லா வாங்கி குடுக்க மாட்டே பசங்களுக்கு அதனால தெரியல எனக்கு வீட்லயே செஞ்சி குடுத்துருவே நைட் டைம் ல ஏதாவது பசங்க ஆசப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி சவர்மா
ஷவர்மா அது ஸ்நாக்ஸ் தானே ஷவர்மால்லா
ஆ ஹா அத வாங்கி அது இந்த சிக்கனு புரோட்டா ஆ அந் அது மாரி சாப்புட்ருவாங்க அத வெச்சி அதல சாப்புட்ருவாங்க
நான்லா வீட்ல சாப்புட்றதே கம்மிங்க போ ஆ இப்பெல்லா ஃபுல்லா பசங்க எங்கயாச்சு கூப்புடுவானுங்க வாடா சாப்ட போலா அப்டின்ட்டு போயிட்டு ஏதாச்சி பானி பூரி சாப்டுவோ மசாலா பொரி அந்த மாரி அத்தோ
ஆ ஆ அத்தோ நல்லா இருக்கு அத்தோல்லா நல்லா டேஸ்டா இருக்கு அத்தோ நா சாப்ட்டு இருக்கே பசங்களுக்கு வாங்கி குடுப்பே
ஆ அத்தோலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு அத்தோ
ஆமா எக்கு போட்டிருக்கு சிக்கன் போட்டிருக்கு சேரி அதிகமா கடயில சாப்டாதீங்க முடிஞ்ச வரைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குங்க ஆனா பசங்களோட போய் சோறு போ ஒரு பைய கூப்படமோது நீங்க ஷேர் பண்ணி கூட சாப்ட்டுப்பீங்க ஒன்னு வாங்கி கூட அதனால அடிக்கடி வெள்ல சாப்பிடுவீங்க போல ஆ
சி ஆ வீக்லி ஒரு மூணு வாட்டியாச்சி போய் சாப்ட்ருவே
அவங்களுக்கு தெரியு இப்ப தெரியாது
அததா எ எங்க வீட்லயு அததா சொல்லுவாங்க எங்க அம்மா டேய் இப்ப சாப் புட்றதுக்கு நல்லா தாண்டா இருக்கு அப்றோ நீ தான்டா கஷ் ஷ்டப்படுவ அதனால தா நா சொல்றே உன் நல்லதுக்குதா நான் சொல்றே நீ போவேனான்லா சொல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்ட்டா பரவால்ல நீ டெய்லியு பச ங்க கூப்பட்றாங்கன்னுட்டு போயிட்டு சாப்புட்டு வந்துட்ர வீட் ல இருக்குற சாப்பாடு கூட வேஸ்டா தா போது நீ இல்லைனா வீட்ல சாப்புட்டு போயிட்டு அங்க போயி சாப்புட்றா
தா பதினஞ்சி நாளைக்கு ஒரு தடவ வாங்கி குடுப்பே ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ கேட்டுகிட்டே இருப்பாங்க வாரோ ஃபுல்லா
ஆ
கேட்டுட்டே இருந்தாலு ஞாயிற்றுக்கெழமையோ இல்ல பிள்ளைங்க எப்ப லீவ்ல இருக் க்காங்களோ அந்த டைமிங்ல நைட் டைமிங்ல அந்த மாரி ஒரு ஏழு எட்டு மணி குல்லா ஆர்டரு போட்டோம்னா வந்துரு வீட்டுக்கு அது வாங்கியாந்து ஆமா ஆர்டரு போட்டு வீட்டுல வெச்சி குடுத்துருவோ ஆமா அந்த மாரி வாங்கி குடுப்போ அப்டி சிட்டினா எங்க ரொம்ப சிட் ட்டிலா இல்ல இங்கேயுமே ஆர்ட்ரு போட்டாதா வருது இப்ப கிராமத்துக்குமே வருதே எங்க ஏரியா ரொம்ப சிட் சிட்டி கெடையாது ரொம்ப கிராமமு கெடையாது ஆனா சிட்டி தா அது
சிட்டி தானா எங்க ஏரியால்லா பக்கத்துலே கடங்க
ஆ ஆ இங்க பக் கத்துலே இருந்தாலு போய் வாங்கி சாப்ட மாட்டாங்க வீட்டுக்கு ஆ போட் ஆர்ட்ரு போட்டுதா சாப்டுவாங்க அப்டி எதாவது ஆமா ஆனா அதே மாதிரி கொஞ்ச தூரோ ஷாப்பிங்லா அந்த மாரி போனோனா பசங்க எதுவு ஆசப்பட்டாங்கனா அங்கே ஒக்காந்து சாப்புட்ற மாரி இருக்கு க்குல்ல அந்த மாதிரி இந்த தலப்பாக்கட் பிரியாணி அந்த தொப்பி வாப்பா பிரியாணி அந்த மாரி ஷாப்ல்லா இருக்குங்கோ ஆ அந்த மாதிரி இருக்கு அது மாரி எதுவு கேக் க்றாங்க இல்ல பர்த்டே எதாவது ட்ரீட் மாரி கேக்குறாங்கனா அந்த மாதிரி கூட்டிட்டு போவோ அங்கே ஒக்காந்து சாப்புட்ற மாரி அதுவு நல்லாருக்கும்
ம் ம் ம் ஆனா ஆ ரைஸு கூட சாப்புட்ர்லா அந்த அத்தோல்லா சாப்டா வயிறுலா வலிக்கும்
ஆமா
அது வந்து ஜீர்ணமாவாது அத்தோல்லா சாப்ட்டா அதிகமா சாப்ட கூடாது அது ஒரு ஒரு ஆள் வாங்கி ரெண்டு பேர் சாப்புட்லா
ஆ ஷேர் பண்ணி சாப்புட்லா
ஷேர் பண்ணி தா சாப்புட்னு அது ஒரு ஆள்லா சாப்டா அவ்ளோதா அதே மாரிதா ஒரு வாட்டி சாப்புட் ட்டு பயங்கரமான வயிறு வலி நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போறே
ம்
எங் எங்க அப்பா செம்ம திட்
ஆமா கடையில வீட்ல சாப்ட்ருந்தா கூட எதுவு சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா கடையில சாப்ட் ட்றப்போ கடையில வாங்கி சாப்ட்டதுனால தான இப்டி இருக்கு நல்லா தெரியுது நம்மளுக்கே தெரியுது அதுனால தா அப்டின்னு
ம் ம்
ஆமா
இப்போ காலேஜ் கூட வரே நா காலேஜ் வந்தோன்ன பசங்க கூப்டறானுங்க வாடா நூடுல்ஸ் போய் சாப்புட்லா சிக்கன் நூடுல்ஸு ஏ ஃப்ரெண்டு ஏ ஃப்ரெண்டு எப்பையுமே ஆ ஏ ஃப்ரெண்டு எப்பையுமே வாடா நூடுல்ஸ் சாப்ட போலா இப்ப கூட கூப்ட்டா டே வேணான்டா நாளைக்கு சாப்ட்டுக்கலா அப்டியே தள்ளி தள்ளி போட்றே ஏனா இப்ப காலேஜுல சாப்டுவே இப்ப வீட்டாண்ட போனா பசங்க கூப்டுவானுங்க வாடா எதாச்சு போய் சாப்ட்டு வர்லா
ஆமா ஆ இன்னக்கி காலேஜ் லீவா
இல்ல இல்ல காலேஜ்லதா இருக்கே ப்ரேக் பிரேக் விட்டுருக்காங்க
ஆமா ஆ ஆமா பன்னட் பன்னென்ற பன்னென்டா பன்னெட்றயா
பன்னென்டுல இருந்து ஒன்னு வரையு ஒன்னவர் ப்ரேக்கு எனக்கு காலேஜ் டைம் எப்டி தெரியுமா பத்து மணியிலருந்து ஒம்பதுரைலருந்து ரெண்ட்ர வரையு
ஆ
ஆ அது இந்த ப்ரேக் மட்டு கட் பண்ட்டு ஒன்றைக்கு விட்டாங்னா நல்லாருக்கு ஒன்னவரு வீட்டுக்கு போயிட் சாப்டு இந்த ஒன் ஹவரு வேஸ்ட்டு எங்களுக்கு
ஆ இந்த இது லஞ்ச்சு டைம் முடிச்சுட்டு அதுக்கப்பறோ க்ளாஸ் எடுக்க மாட்டாங்க
ஆ க்ளாஸு எடுத்தாலு தூக்கோ வரு அதுமே அது கான்செப்ட்டு வேற பொயிட்டு உக்காந்தோனயு கண்ணெல்லா சொருவு ஆமா கண்டிப்பா வயிறு ஃபுல்லா சாப்ட்டோமுனா கண்டிப்பா தூக்கந் தா
ம் அப்ப செல காலேஜிலலா இப்ப கால்ல ஒம்பது டூ ச ஈவினி்ங் நாலு மணிக்லா வைக்கிறங்ளே அந்த மாரிலா இருந்தா என்ன பண்ணுவீங்க
அந்த மாரிலா இருந்தா சாப்பாடு கட்டிட்டு தா போனு
சரி இல்ல இந்த சாப்பாட்டுக்கே தா தூங்கிறீங்ளே போய் அப்பவே
ஆமா இந்த சாப்பாடுலா சாப்ட்டா தூக்க வரு அதே வீட்டு சாப்பாட்லா சாப்ட்டா அவ்ளோ எதுவு தெரியாது இது வந்து வயிறு ஃபுல்லா சாப்ட்ருவேல அதனால அப்டியே தூக்க வரு தண்ணி தாக அதிகமா எடுக்கு இந்த வெளியெல்லா சாப்ட்டா அதனால தண்ணி குடிக்க குடிக்க அப்டியே தூக்கொ சொருவு கண்ணு
தண்ணிதா இந்த வெயிலுக்கே தண்ணி அதிகமா குடிக்கணு
ம் ம்
அது இந்த மாதிரி சாப்ட்லா சாப்புடவே கூடாது இந்த வெயிலுக்குலா சாப்புடவே கூடாது
தண்ணி குடிக்லனா மூஞ்சில பிம்பள்லா வந்துரு அது வேற ஒரு பக்கோ அதெல்லா மெயின்டென் பன்னு எப்டியாச்சு ஒரு நாளைக்கி அஞ்சி வாட்டியாச்சு தண்ணி குடிச்சிர்வே நானு
ஆ அது மூணு லிட்ரு கிட்ட குடிக்க சொல்றாங்க ஆ அது மூணு லிட்ரு கிட்ட குடிக்க சொல்றாங்க யாரு இப்ப எந்த பசங்க கேக்குறாங்க அந்த மாதிரி நா சொல்ற நானூமே அந்த மாரிலா குடிக்க முடியமாட்டேங்கிது பாட்டில்ல புடிச்சி வச்சிருவே பில்ட்ருல ஆனா புடிச்சி வச்சாலு குடிக்கினு தோனாது மறந்ரு குடிக்க மாட்றோ வேணுனா டேபிள்ல கொண்டாந்து வைக்கிறோ அப்பயுமே மறந்துடுது
எப்டி ஒங்க பசங்க காலேஜி போறாங்களா இல்ல ஸ்கூல்
இல்ல ஸ்கூல் பொயிர்க்காங்க
ஸ்கூலா ஆ ஆ ஓகே அவுங்ளுக்கு காலைலே எழ்ந்து லன்ஞ்சு ரெடி லன்ஞ்சு ரெடி பண்ணி
ஆமா ஆ ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கு சரியான ப்ரெஷரா இருக்கு
அப்டிதா இருக்கு எல்லாரு எங்க அண்ணி கூட ரொம்ப கஷ்
பிரஷரா இருக்கு
பசங்க எழுந்துக மாட்டாங்க எழுதுங்கன்னா வயிற வலிக்கு து நா இன்னிக்கு ஸ்கூல் போல அப்டின் சொல்வாங்க
முன்னாடி நம்ம அன்னிக்கு தூங்கலானு இருப்போ ஏ க அத்தயே ஆறு மணிக்லா எந்திரிச்சிருவாங்க அலா ரடிக்க மாரி ஆனா ஸ்கூல் டைத்துல நம்ம ரெண்டு மொபைல் வச்சுட்டு அந்த ஒரு மொபைல அவங்க தல மாட்லே தா வச் சிருப்போ அலார அடிச்சி அந்த சவுண்ட்லயாது எந்திரிக்கட்டுனு அப்ப எந்திரிக்க மாட் டாங்க ஆனா லீவு டையத்துலலா எனக்கு முன்னாடி எந்திரிச்சி கேட்டுலா தொறந்துருவாங்க வெள்ல போறத்துக்கு எனக்கு அதோட தூக் கோ பொயிரு கேட்ட தொறந்தாங்கன்னா சவுண்ட கேட்டா அதா தூக்க பொயிடு நம்மளே எதா தூங்கவே மாட்டாங்க லீவு டயத்துல ஏனா எந்திரிச்சி வெள்ல போறதுக்காக
ம் ம்
அந்த மாரி பண்ணுவாங்க
எங்கயாச்சு ஃபேமிலியா வெள்ல டூருக்குல்லா போயிருக்கீங்களா
ஆ போவோ எப்பனா வர்ஷ வர்ஷோ போயிடுவோ
வர்ஷ வர்ஷம் போயிடுவீங்க
ஆ எப்பொழுதுமே போய்டுவோ ஓ இந்த வர்ஷோ வந்து ஒரு நாள் டூருதா போனோ இங்கையு ரொம்போ ஆ குடைக்கானல் போலான் சொல்லியிருந்தாங்க சந்தியா
கொடைக்கானல் போங்க நல்ல கிளைமேட்டு இப்ப இந்த டைம்ல நாங்களு பசங்களா பிளான் பண்ணி கேன்சலாயிச்சு ட்ரிப்
ஆ ஆமா கொடைக்கனல்லா போலானு ஐடியா பண்ணி எல்லா பிளான் பண்ணிட்டுருந்தோ அப்புறோ எடயில அம்மாக் ஒடம் செர்ல்லாம் போய்டிச்சு அண்ணா ஃபேமிலி கூட தா கெளம்புனோ அப்ப கெளம்பும் போ து அம்மாக் ஒடம் சர்ல்லாம் போனதுனால அது சூழ்நில சரி இல்ல அப்டிங்கறனால போகல
ஆ
ம் அதனால செர் பசங்க ஆசப்பட்டாங்கன் சொல்ட்டு சும்மா ஒரு நாள் டூரு அந்த இருக்குல அ தெம் பார்க் அந்த மாதிரி போனோ
ம் ம் பக்கத்திலயே பார்க் எங்கயாச்சு இருக்குமா உங்களுக்கு
ஆ பார்க் இருக்கு ரொம்ப பெருசால்லா இருக்காது ஆ சின்ன சின்னதாதா இரு க்கு மால் இருக்கும் ஆ ஆம்மா பெருசால்லா இருக்காது கொஞ்சோ தூரத்துல போனோம்ன்னா இருக்கு எல்லாமே கேம்ஸ் விள்ளாற மாரி
கட் பண்டு கால் பண்டுமா அ அ
ஓகே டேங்க்ஸ்